ம் ஹ
ஆஹ் ப்ரோ எப்டிருக்கீங்க
ஓகே
கேக்குதுங்களா
ஆ கேகுது ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
ஆ இப்போத ஃப்ரீ ஆணிங்கள இல்ல நீங்க சொன்ன மாரி ஒரு அஹ் பேசுவோ அப்டின்ருவாங்க அது வந்து நா நா இன்னு கொஞ்ச அடுத்து பண்ண போறே அதுக்கப்றோ சார்ஜ நீ போட் டு ஃப்ரீ ஆனா பேசுவோ
ஆஹ் ஓக்கே ப்ரோ
இப்ப இப்படி டின்னர் ஆய்டு முனு சாப் ட்டிங்ளா இது
இல்ல ஆக்சுலி அதா ஆஃப்டர்ரு டூ கால்ட்னா டின்னர் செஞ்சுட்டு அதுக்கப்றோ வரலானுருந்தே ஆஹ் ஆஹ் ரூமுக்கு வன்டே நீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்கல்ல அப்பதா நா பஸ் ஸ் எருன்னே அதனால தா உங்ளுக்கு ரிப்ளே பண்ணல
சேர் சேரி ஓகே ஓக்கே
நீங்க என்ன ப்ரோ சொ ஆ ஈவினிங் ஒன்னும் பேஷன்ட் இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு ஒரு தெரிஞ்ச பேஷன்ட் மட்டும் லாஸ்ட் இருந்து வந்தாங்கன்னு சொன்னல அவங்க அ அட்மிஷனே பேட சொல்லிட்டே அட்மிஷ் ஷன் போட சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு கூப்ட்டு போய் விட்டுட்டு அங்க அட்வைஸ் பண்ணிட்டு என்னென்ன ரொட்டீன்ஸ்லா அனுப்பனு என்னென்ன பண்ணணும்ட்டு இல்லல்ல ஜஸ்ட்டு அவுங்ளுக்கு ஸ்டூல்ஸ்ல பிளட்டுருக்கு சோ அதனால ல சேரி என்னனு எவாலுவேட் பண்ணனு இதுக்கப்றந்தா என்ன ரீஸ் ஷன்காக பிளட்டு ஏ மோஷன் வழியா போதுன்னு தெரியல ஏதாவது அல்ஸ்சர் இருக்கா இல்ல வேற ஏதாது கோலன்ல ஏதாது பிரச்சன இருக்கான்றத பாக்கணு அதான அட்வைஸ் பண்ணிட்டு சேரி அது யூஷ்வலா பைவ் ஓ க்ளாக்லா எனக்கு டியூட்டி முடிஞ்சுரு அஞ்சு மணிக்லா ரி சீக்கிரமா வந்துருன்னு பாத்தா இன்னைக்குதா பாத்து பேஷன்ட் லேட் பண்ட்டாங்க சேரி அப்டியே ஒரு அஞ்சே முக்கா ஆறு மணிக்கு தா பஸ் ஏற்னே பெய்தான வந்டே வந்து ப்ரஷ்ஷப் ஆயிட்டு அப்பறோ ஒரு இது பண்ண பாதி சாப்பிட்டீங்ளா ப்ரோ
ஆ ப்ரோ சாப்ட்டாச்சு மதியோ எங்க வீட்டுல நேத்து சா சாதம் ஆ ரைஸ் செஞ்சிருந்தாங்க ரைஸ்ஸு சாம்பார்ரு
சூப்பர் சூப்பர் ஆ அதா ப்ரோ எங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரண்ட் சாப்பாட்டுக்கு பிரச்சன இருக்காது வேள வேளைக்கு சாப்பாடு கரெக்டா வந்துரும் நாங்க எல்லா செஞ்சா சாப்பாடு இல் இல்லன்னா எங்கன்னா அலைய வேணும்
அது அது நம்போ வீ ட்ல செய்றப்போ ஐயோ இது நம் ஹோட்டல சாப்பிட்டா நல்ல இருக்கும்ன்னு தோணும் பட் ஆனா ஹோட்டல்ல வந்து நா ப ப அனுப்பப்பட்டுருக்கே ஒரு நாலு நாள் சாப்ட்டா அஞ்சாவது நாள் சாப்பிட தோணாது வீட்ல செய்யறத சாப்புட்ணு ச்சு சாப்பிட்டுக்கலா ஏன்னா கண்டி ஆமா ஃபர்ஸ்ட்டு அது நம்ம பிரைட் ரைஸு இந்த அ அது அதா வீட்ல வந்து சாம்பார் ரச சாத செஞ்சா சாப் சாப்பட கஷ்டமா இருக்கு வெளியில போய் சிக்கன் ரைஸ் சாப்ட்டுக்கலா நூடுல்ஸ் சாப்ட்டுக்கலா அப்பிடின்னு யோசிப்போ ஒ ஒரு நாள் ரெண்டு நாள் அது மேனேஜபல் பட் அது மூணாவது நாள் திருப்பி அவன்கிட்ட போய் சாப்ட்டோம்னா காஸ்ட்டு பாக்கணு அதுனாலாம டெய்லியு அதே சாப்பறப்போ போர்யு நம்மளுக்கு அந்த
அவ சிக்கன என்ன எண்ணெயில போடுறா தெரியாது என்னென்ன மசாலா போடுறான் தெரியாது
இப்ப வெஜ் சாப்ட்டு வெஜ் சாப்ட்டு போர் அடிச்சா சிக்கன் சாப்பனு தோணு சிக்கன் சாப்ட்டு ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா போது போரடிச்சிரு திருப்பி வெஜ்யே சாப் பிட்டுக்கலா ட்ல ஏதாது சமைக்க சொல்லலா அப்டின்ற மாரி ஆய்டு இதுல ஒரு ப் ஒரு பாயிண்ட் என்னன்னா டைஜஸன் ஆமா டைஜஸன் ப்ராப்ளமு இருக்கறவங்களுக்கு சில பேருக்குதா அ இன்னொன்னு நம்ம வெஜ் சாப்பிற போ நா நம்ம ஓரளவுக்கு பி நமக்கு பிளேட்டுக்கு நமக்கு என்ன தேவையே அதுக்கு மேல சாப்ட்ட கூட ஒரு பெரிய இஸ்யூகு இருக்காது ஓரளவுக்கு இதாயிடு பட் ஏன்னா சிக்கன் நம்ம சாப்டணு சாப்பணும்னு யோசிச்சு சிக்கன் சிக்கன் சாப்பறப்போ அதுல முக்காவாசி கூட சாப்ட முடியாது
கண்டிப்பா
அது ஒரு பாயிண்ட் வந் ஒரு பாயிண்ட் டைம் ல வந்து நம் அதுக்கு சாப்
இல்ல மூஞ்சாலடிச்ச மாரிருக்கு டெய்லியு அத சாப்டவே முடியாது ஆனா அபடியு சாப்பறவங்க இருக்காங்க அப்டிலா சாப் ட்டா அவங்க ஒடம்புல்லா எப்டி இருக்குதுன்னே தெரியல எனக்கு நம்மல்லா மூணு நாள் ஓபனா சொல்ல போனா மூணு நாள் நம்ம சிக்கன் ரைஸ் சாப் அனா நாலாவது நாள் மோஷன் வர்றதே கஷ்டமா இருக்கு
ஆமா வீட் அது சொல்லுவாங்க ஆஹ் பெரியவங்கல்ல என்னாப் சாப்டுவாங்க சிக்கன்ன மட்டன் ஏத சாப்பிடுவப்போ அஹ் அடுத்து அதுக்கு டைஜூஷன் தகுந்த மாரி வாழப்பலோ எடுத்துப்பாங்க இப்போ நம்ம ஆல அஹ் ஆமா இப்ப ஒரு ஆள் இப்ப இக்கறவங்கல்லா யாரு அது நம்மளுக்கு அந்த தலைமுறையா அது பாலோ பண்ணி இந்த மேரேஜ் பங்க்ஷன்ல கூட வச்சுட்டுருந்தாங்கா இல்லையா மா ஏதாவது பங்க்ஷன் போனோம்னா வாழப் பழ வைப்பாங்க கல்யாண இல்ல கூட ஹலோ இப்போ இப்போ அதெல்லாம் இல்ல இப்போ வாழ ச
இல்ல இப்ப வாழப்பழத்துக்கு பதிலா எக் எக்ஸ்ட்ரா பொரியலு எக்ஸ்ட்ரா ஹ பக்கோடா இது அதுன்னு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் அன் ஹெல்த்தி தான் எண்ணெயில போட்டது ஒரே நாள்ல யோசிச்சு பாருங்களேன் ஒரே நாள் ஒரு கல்யாண சாப்பிட்டனா சாப்பாடு சாம்பார் ரசம் இப்ப நாலு வகைப்ப புரியலேன்னா நாலு வகை பக்கோடா சிப்சு பக்கோடா ஒரு பாயாசம் ஒரு ஒரு பாசுந்தி ஒரு
ஆமா இதுவே இதுவே சொல்றீங்களே அதிகன்னு ஆனா மத் பெரிய பெரிய
உ
கேட்ரிங்கு போவோம் பசங்களோட ஹஸ்டலே கோசமா ஏதோ ச சம்பாதிக்கலாம் ஏதோ ஒரு கை வருவோம் அப்படி போவோம் போறப்போ ஓரு ஃபங்ஷன் போனோம் அப்போ தான் எனக்கு ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கு நூறு வகையா போடுவாங்கனு பட் ஆனா எக்ஸ்பர்டே பண்ணல நூறு வகை வந்து பஃபே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஐட்டம் நூறு இதை விட நூறு ஐட்டம்ஸ் பஃபே பத்து தோசைல ஒரு பத்து பதினஞ்ச வெரைட்டி இருக்கும் இட்லி அப்புன பொங்கலு இது ஏகப்பட்ட அதுலேந்து அது எப்படி நூறு வகை எப்புடி சாப்புடுவாங்கன்னு
ய்யு சாப்பிடுவாங்கன்றத விட சாப்புட்டு அவுங் ஒடம்பு எப்டி இருக்குதுன்றதா மெயின்னு
ரொம்ப நல்லா ஒரு எப்படி சொல்றது ஐட்டம்ஸல்லா கொஞ்ச நல்லா இது அ ஹெல்த்தி தா ரொம்ப இந்த வேல் ஆ பழைய கால அந்த இது ஆயிருக்குல்ல இந்த மில்லட்ஸ் அதெல்லா வச்சு நல்லா இது பண்ணி அந்த மாரி குக் பண்ணி ஒரு ஸ்வீட்டு தோச எல்லா நல்லா இ த்தா பட் ஆனா அ மகா வந்து ரொம்ப ஐட்டம் நூர்ஸ் ஒரு ஆள் வந்து ஒரு பிஃப்டீன் ஐட்டம்ஸ்கு மேல சாப்பிட முடியாது
ஓ ஓகே ஓகே
பாப்புலராயிடுச்சு நூறு வகையில சாப்பாடு போணு பந்தில
ஓகே ஓகே இல்ல எவ்வளோ ஐட்ட சாப்ட்டாலு நம்ம ஒடம்பு ஏத்துக்குனா தான என்னத்த ஹெல்த்தியா சாப் த்தரு அத்தன ஐட்டமு ஒரே நாள்ள சாப்புட முடியாதுல்ல
ஆமா நாலா ஏ நாலா ஃபங்க்ஷன் போனா எனக்கு அது அதுவு நம் இப்ப வந்து சொல்வொ இல்லையா கல்யாண த்துல பந்தில எது புரியுன்ஸ் எனகெல்லா பொங்கல் புடிக்கு போட்றது இல்ல தோசை புடிக்கு ஆ அ அது அவுங்க நம்ம வீட்ல என்னதா செஞ்சாலு அந்த பொங்கல் வந்து அந்த இ டேஸ்ட்டு வராது அதுவு இல்லாம அந்த தோசையு டேஸ்ட் வராது அது நம்மொ அது நல்லாருக்கு வ் அது இல்லாம அம்ம வே எந்த ஃங்க்ஷன் போனாலு இந்த சாம்பாரு ரஷ் சாதம் போடுவாங் இல்லயா அந்த சாம்பார் வந்து அந்த இதுல அது ஒரு டேஸ்ட் இருக்கு வீட்ல ஒரு டேஸ்ட் இருக்கு ஸோ இதெல்லா ஒரு ஐ ஒரு ஐட்ட அத அதெல்லா நல்லா பண்ணுவாங்க இப்போ எல்லா பந்திலு முன்ன ஒருவ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நல்ல போ வாழப்பழ வச்சுட்ருந்தாங்க இப்ப ரேட்டு அதிகமோ என்னமோ
இல்ல வ் அந்த அளவுக்குல்லா ஒன்னு ரேட் இல்லல்ல என்ன மின்ன ரெண்டு ரூவா வித்த பழ இப்ப அஞ்சு ரூவா நிக்க போது அவ்வளோதா கான்செப்டே
இப்போ வந்து ஜூஸ் விக்குறாங்க அந்த ஒரு பெப்பர் ம் இது வச்சு மிக்ஸ் பண்ண அந்த பிந்துன்னு ஒன்னு இருக்கு அது குடுத்துற்றாங்க பத்து பத்து ரூவா பாட்டுல் அது குடுத்துற்றாங்க
ஓகே ஓகே
அதுக்கு வாழபழ குடுத்தாலே அஞ்சு ரூவால ஒரு
இல்ல நாகூட ஹோட்டல்ஸ்லா போவே ன போனனா இப்ப நா பிரியாணி வாங்கற அப்டினா அளவு கடந்து அந்த மாரிலாம் வாங்க மாட்ட கொஞ்சமா எனக்கு தேவையானது பீஸ் ரெண்டு பீஸ் பு்ரோட்டீன்காக கொஞ்ச கார்ப்ஸ் காக இது ரைஸு கொஞ்ச வெஜிடபிள்ஸ் அந்த மாரிதா சாப்புடுவ ஆமா அதுக்குன்னு அளவ் வர்னன் அப்பிடினா நால்லா ஓட்டல்ல சாப் ட்டு சாப்புட்டு சாப்புட்டு வயிறு கெட்டு போய் அதனால நறைய ப்ராப்ளம் வந்துல்லா அனுபவிச்சுட்ட அதனால இப்பல்லாம் ஹோட்டல் பக்கமே போறதில்ல நா கடைசியா ஓட்டல் சாப்புட்டு எப்பிடியு ரெண்டு ரெண்டர வாரம் ஆயி ட்டுருக்கோம்
செரி செரி
ஆக மொத்தம் ஊர்ல இல்ல அந்த மாரிதா இருக்கு ஏ வெளில ஃங்க்ஷன்லா போனா கூட சாப்புடறதே கெடையாது மேக்சிமம் எங்கியுமே ம் அப்டி இல்லே இந்த ம் ம் அப்பிடில்ல இந்த மாரி நான்வெஜ் ஏதாவது இருந்துன்னா கொஞ்சமா இப்போ பிரியாணி இருக்குன்னா ஒரு ரெண்டு பீஸு கொஞ்சோண்டு இது கொஞ்சம் பொரியலுக்கு காய்கறிகள் எதாவது அந்த மாரிதான் எடுத்துக்கறது
செரி
ம் ஏன்னா நம்ம ஒடம்பு முக்கியல்ல
அது அ அ நால்லா ந நா கூட அவ்வளவோ அனுபவபட்ருக்க போ இந்த நம்ம வயசுக்கு தகுந்த மாரி சா இவ்ளோ வெயிட்டு அதிகமா இருக்கு நானா ஒரு ஏகப்பட்டது ட்ரை பண்ண வீட்ல ஒக்காந்து நம்ம சாப்புடறப்போ அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா வீட்ல நம்ம ஃபிரிலான்ஸ் செய்யறது வந்து எவ்ளோதா நம் ப்பனா டேஸ்டியா சமைக்கும் போது நம்ம லிமிட் தகுந்த மாரி சாப் ப்பட போட முடியாது சரி ஒரு டைமு சரி ஒரு தோச போதும்ன்னு நெனப்போ நல்லா செஞ்சிருவாங்க நம்ம ஒரு தோசைக்கு மேல போயிடு வீட்ல பல பண்ண முடியாது தனியா இருந்து நீங்க அது நீ பண்ணணு அது ஃபாலோ பண்லாம் ஒரு டயட் பிளான் ப ஒருத்த ஃபாலோ பண்ணா தனியா இருக்கணு வீட்ல இருந்தெல்லா பண்ண முடியாது அதெல்லா ஏகப்பட்ட இஷூஸ் இருக்கு ஏன்னா வீட்ல நம்ம என்னதா வீட்ல அவங்க எதெ செஞ்சாலும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு லிமிட் லிமிட்டுக்கு மேல போயிடுவோம்
ஆமா இல்ல அங்க வந்து நமக்கு பாக்குறது கண்ணுக்கு இது இது வாய்க்கு ருசின்ற விட கண்ணுக்கு ருசியாகுதுன்ற நம்ம இப்ப சாப்ட ஆரம்பிக்கிறோ போயிட்ருக்கு
அதெல்லா நானே சமச்சு சாப்புற போ அது என்னதா இருந்தாலு அந்த டேஸ் வரு அது போட்டாங்க சமச்சி சாப் ட்ருவோ பட் ஆனா எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்ன்னா அந்த மந்த்ல ஓரளவுக்கு வெயிட் கொறஞ்சிருக்கு ஏனா நம்ப அந்த அதுக்கு அது அடு பிளான் அவங்க பாத்து செய்ற மாரியெல்லா பண்ண முடியாது நம் ஏனத்தானோ ஒரு ஒரு அது நம்ம என்ன பண்ணுவோ ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு போ போட்டு பண்ணுவோ ஏ அது ஒரு ஃபாட்டி ஃபாட்டி ஃபை மினிட்ஸ்ல குக் பண்ணிடுவோ என்னதா பண்ணாலு அவங்க வந்து அப்டி இல்ல அவங்க என்னதா பண்ணாலு அந்த இப்ப நம்ம அந்த ஒருவ அந்த ஒர் க்கு ஒரு ஒரு நாளிக்கு பண்றதுக்கே கஷ்டமாருக்கு அவங்க கிட்டதட்ட தெட்டி இயர் பண்ணிட்ருக்காங்க டெய்லி ஒரே ரிபீட்டடா நம்ளுக்காவது சிஃப்ட்டு இந்த மாரி ஒ ல இதுருக்கு பட் ஆனா அவங்க வந்து தேட்டி இயர்ஸா டெய்லி கால்ல எழுந்த ஒண்ணே சமானான் கழி விட்டு சாப்பாடு செஞ்சு அடுத்தது திருப்பி ஈவினிங் அது அதெலா கஷ்டொ இல்லையா
ம்
நம்ம இப்போ அத அத யோசிக்கிறவங்ளுக்கு கரெக்டாருக்கு
புரிது புரிது எல்லாமே தேட் இயர்ஸ் ஒர்க் பண்றதுல்லா சாதாரண விஷயோ இல்ல இல்ல
ஆமா ஒர்க் அது அவங்க ஒர்க்கா பண்ணல அது ஒரு கடமையா அவங்க பண்றனால அது பரவால அது ஒர்க்கா நெனச்சா கஷ்டோ இல்ல அவுங்களுக்கு சொல்லுவாங்க படத்துல ஆ எங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடைக்குமான்ற மாரி அந்த மாதி ஆயிடு
ஓகே ஓகே
செரி ப்ரோ
செரிப்ப ஆ ஓகே
செரி ப்ரோ